ஹலோ
அவளேதா அதோட நைட்லாம் தூக்குமே கிடையாது
உம்
அதோட அப்புறம் இப்பதான் நம்மளே எங்கன்னா கோயிலுக்கு கிலுக்கு போலாமான்னு பாத்து
உம்
அதோட இப்பதான் நல்லா டூ டூருக்கு போயிட்டு வந்தனே
ஆஹ
அப்பதான் நல்லா தூக்குமே அதுக்கப்புறம் வந்து கரெக்டா ஒன்பது மணினா ஒன்பது மணி தூக்கம்
உம்
அதோட கரெக்டா ஏழு எட்டு இப்போ கரெக்ட்டா பத்தரைக்கலா படுத்துடுவ பத்து இல்ல செரியான தூக்கம் வந்துருது
ஆஹ எந்திக்குது
ஏந்து கிது எட்டு
சரி விஷ்ணு வேனா டூரு பாண்ட் பா என்ன ஏதனா சொல்றா விஷ்னு டூ டூருக்கு போனே எப்பின்சி
டூருக்கு போனே ப்ரோ ஃபஸ்ட் நாள் போனனா
போண்டா டீயா ஐ போன்
போட்ட இங்க கேளு டூருக்கு ஃபர்ஸ்ட் நாள் போனமாயறனுமா நித்துக்குயறனுமா எட்டு மணிக்கா
உம்
எட்டு மணிக்க போன அதோட பதினோர் எட்டு மணியில இருந்து பதினோர் முடியது டான்ஸ் ஆடினே போனே
ஆஹ
பதினொரு மணிக்கா சாப்பட தாபாலு சாப்டு லஸ்சிட்ல போயத் திரே எல்லா பாசல் டா லாஸ் சிட்ல போய் பாத்துட்டேன் அதோ லா சிட்ல இருந்து அதோ மறுநாள் காலழுந்துங்கே நம்ளுக்கு ட்ரா லிசிட் குது அதோட வாமிட்டு ஃபுல்லா
அவங்கல்லா டான்ஸா நைட் ஃபுலா
ஆஹ்புல்லா டான்ஸ் ஆடினு இந்தாங்க ஆனா வாமிட் சித தா வ வாமிட் எதுட்ட
நிக்கு எங்க பஸ்ல வேன்லேவா
ஆமா வெளியாத்துடேன் வெளியாத்துடேன்
ஜன்னல்ல
இதினானு சரக்கு போட்டானு நல்லா ஆடிந்தாங்க
எங்க வாயின் வந் வாயினு வண்டங்களா பிளாக்
அது உடு உடு எந்த உடு அதோட கேள் அதோட பசங்க போட்டானுங்க அதோட ச டான்ஸ் ஆடி இங்க சர்யான டான்ஸ் அது சரன் டான்ஸ் ஆடி
உஹம்
அப்பறம் அப்டியே முச்சி அப்பறம் வந்து மறுநாள் மேலே முடில நிற்க முடில ஒரு ஒரே ஏந்த நிறே தல சுத்தூது அப்பறம் அதனாப் காருனு பாத்தா தா தெரிஞ்சுது
ம்
நம்ம இன்னைக்கு டிரஸ்ச காயறதுல்ல அப்டியேங்க பின்னாடி காய வச்சன்னுயறீங்கஃப்ரெண்ட்ல கொஞ்சம் அந்த காத்து வட்டமா போது கொஞ்சம் இதுவா இருக்கு
ஆமா
அது அப்டியே பின்னாடிக்கா இது பண்ணுமே ஃபுல்லா பின்னாடி ஒரு ஸ்மெல்லு முடிய முடியல அதோட பிரண்ட்ல வந்து வாகனந்த மூணாநாலு வச்சி மூண ஆறுரும் அப்படியே லாஸ் இல கொஞ்சம்
இன்டலா ஜாலி இருந்த ல
ஜாலியா இருந்தது நானான் வெளியே வரல வேனிலே தான் பாதுந்த
ஆஹ்
திருப்பி வாலக்கிமா போனோமா அங்கேயும் வேண்ட லாச்ட செட்ல த இருந்தேன்
ஆஹ்
அதோட வர்க்கல போனேன்
உம் எங்கா
ஃபர்கலா
ஆஹ்
அப்புறம் வருங்காலல போனா தெஞ்சது பிரரண்ட்ல உட்கார்னு அது ஒருஃப்ரண்ட்ல உக்காந்துேன் அதுக்கப்புறம் அது முன்னாடி வாம்மிட்டு எடுத்தேன் வந்து நல்ல வாம்மிட்டு எடுத்துட்டேன் சாப்பிடறதும் செட்டாவல எனக்கு ஒரு ஒருநாள் புல்லா சாப்பிடே சாப்பிடலறா
ஆஹ்
ஒரு நாள் சாப்
ஆமாடா விஷ்ணு டூருக்கு போனால ஒரு வயிற ஒரு சாப்டே தோனாது
ஆமா ஒரு நாள் சாப்பிடலையா அதுவும் நைட் ஜூஸ் குடிச்சா நைட் ஜூ குத்து பதினோரு மணிக்கு வாமிட்டு வந்துச்சு
ஆஹ்
அதோட பதினோரு மணி வாம்மிட்டு வந்துச்சா அதோட மறுநாள் காலை சாப்பிடல மதியம் சாப்பிட்டேன் மதியனம் சரியா சாப்பிடல அதோட மறுநாள் நைட்டும் சாப்பிடல அதோட மறுநாள் கால்லலா எல்லாம் பாத்தா காலைல சாப்பிடலான்ன பார்த்த அதுக்குள்ள பதினொன்னு ஆயிடுச்சு அதோடு மேகி பாயிட்டு போட்டாங்க ஒரு கடைல
யான் அப்டி போட்டான காத்து வராதுடா டேய் யேய் குட்ரா சரி சொல்ற ஆ டே நிதிஷ்டா போய் நா நீங்க இராக சொல்றா
நீ அதை பத்தி பேசாதடா
சொல்றா
நாலு மேகி பாயிட்டு வாங்கினேன் அ ஆஹ் இல்லல்ல கடைல அங்கே வர்குலாலே
யார் செஞ்சது
கடயிலயே அந்த இந்தகட்றா கஃபே கஃபேல நாலு மேகி போயிட்டு வாங்கினேன் நாலு மேகி வாங்கிட்டு நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டு அது கூட அது நைட்டு் எங்க சிங்கம் வந்துட்டோம் கொல்லம் கன்னியாகுமாரி
அவங்கள சேந்தவங்களா
அவளே செஞ்சி கொடுத்து தாகு
மேகினி கேட்டா தா இந்தாண்டாங்கோ
செஞ்சு குடுத்துறாங்களா நைட்டே கண்ணியாகுமரி வந்து ட்டோம்
ஆஹ்
அதான் கொல்லம் வந்து கொல்லம் பீச்ச சாமி பாத்தூட்டு சிவன் நீங்க வச்சிருக்க போட்டோ
ஆமா
கடல இருக்க சிவனா நி இல்ல
ஆமா டே தர மாதிரி விஷயம் இது
ஆஹ் த்த மன மன அவ்ளதான் சரியான இதுல இருந்தது தண்ணில இருந்தது சரி நைட்ல போனோம் நான் அது இப்ப ராங்ரூட்ல போனா சரி அது ராங்க் ரூட்ல போயிட்டு
ஏன் ராங் ரூட்ல போணிங்க
பாத்தோம்
அது மாரி பாக்க கூடாதாமா
அப்படி போககூடாது அது வந்து கடல்றா இது கடல் வழியா போண்ணுனா கடல் வழியிது இறங்கி சாட்டு ரூட்டுல இறங்கி போலாம்னு சொல்லிட்டு கடல் வழி யா இறங்கி போனமே
உம்
அவதிதான்
என்ன ஆச்சு
அப்புறம் அவங்க இருக்குறவங்க நல்லா புடிச்சடாங்க எங்களே அந்ந சைடு வேழ செஞ்ச இது போலாம் செக்யூரிட்டல்லாம்
ங்கா நாங்கோ
பிடிச்சி திட்டுனாங்க அப்புறம் அடிக்றதுல செசக்கூரிட்டு கொம்பு எத்துக்கு அப்புறம் நாங்க எல்லா பத்து பேரும் வந்த மா ஒரு புதிரல இருந்து வந்தா மாரியிருந்துச்சு சம்மைமந்இருந்து கடல் இருக்கும் அந்த வந்து
என்ன பாத்துக்க இருச்ச தரமா அந்த வயிறல சரினா அந்த இத அடியே பயகாரமா நான் விஜெ வைட் கலர் இல்ல வயட்டு பிளாக்வைட்டா கிரே கலர்
அதோட அதோட அவங்க இஷ் அதோட கன்னியாகுமரி போயிடுவா கன்னியாகும கால போண்ணுனா கல்லா செல்ல இது வந்துது இது
ஆமா
ஹா மேல அதோட கன்னியாகுமரி வந்துட்டேன் டா
ஆஹ்
அதக்கண்ணே பீச்சக்கு போயிட்டு சன்லைட் பாத்துட்டு ஆஹ்
வீட்டுக்கு பாயணும்
வீட்டுக்கு பயன் இல்ல கன்னியாகுமாரி போணுமா கன்னியாகுமரி பீச் பீச் பா்த்தமா அங்கய ஆயிடுச்சு மதினம்
உம்
அப்புற மத்தியானம் ஆனோனும் அங்கருந்து திருச்சந்துர் வந்துட்டோம்
உஹம்
ஆஹ்
ஆஹ்
டும் திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூர் முருகர் பார்த்தட்டு
உம்
அப்புறம் மதுரை வந்து மதுரக்கு போலான்னு பண்ணோம் அதுல மதுர வேணாம்னு சொல்ட்டாங்க
உம்
எப்போ வீடுக்கு போவோ எப்போ வீடுக்கு போவம் வீடு போ வீடு மதுரில்ல மதுர புரோட்டா பேமஸ்
ஆமா ஏய் பரோட்டா இல்ல அ அங்க சாப்பாடு எல்லா சாப்பிறது
டேய் பரோட்டா நல்லால்றா சேர்வாவவே நல்லா இல்றா அதோட முட்ட தோச முட்ட தோச சாப்பிட்டு
ஆஹ்
அது ரைட்டு அது கொஞ்சமா சாப்பிட்டு
ஆஹ்
அப்புறம் அப்டியே பத்துட்டேன் மறுநாள் கால்லா எடுத்து வுட்டுருனாரு எப்படா பா நைட் ஆவுன்னு பாத்து தூங்கிட்டேன் காலையில ஏழு மணிக்கு எத்துனு விட்டாரு
ஆஹ
அதான் எழு மணி விட்டுணும் அப்பவோ எங்க ஊர் இட்லி வங்கி சாப்பிட்டு
உம் உங்கரி இட்லி சாப்டவத்தா உனக்கு இது ஆகுதுல
அது வச்சீங்கிட்டுனா அதோட அப்டியே போயிச்சி இப்ப அப்டியே கொஞ்சே செட் ஆயிடுச்சி இப்ப திருப்பும் கோவாவுக்கு போலான்னு இத கேலு திருப்பி கோவா ஒரு ஆப் இப்ப ஒரு அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ண போறானுங்கோ
உம்
அதாது காசு எடுக்க முடியாது
உம்
ஒரு அ அக்கவுண்ட்டு
உம்
ஒரு ஃபஸ்ட நாள் தான் எடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு அவ்ளோ தா எடுக்க முடியாது
ஆஹ்
இப்போ மாசம் ஐநூறு ரூபா போடணும் ஒரு ஆளு அந்த அக்கௌண்ட்ல
ஆஹ்
ஆஹ
உம்
இப்ப ரெண்டுகோட்ரிங் போறமா அது ரெண்டு கேட்டரிங் சமைப்பானுங்கோ இப்ப மாசம் ஐநூறு ரூவா நாங்க போடணும்
ஆஹ்
அவளோ தான் இப்போ ஃபுல்லா செக்கு
சேரி விஷ்ணு நீ போடுவியா போடமாட்டியா
நான் போனும்டா பிச்சிப் பாணுங்கடா கேட்ரிங் காச
ஆஹ்
கேட்டறிங் கசு பிச்சு
கேட்ரி கேட்ரிங் போனாலே பிச்சுருப்பாங்க
ஆமா கேட்டறிங் கசு பிச் பண்ணுங்க
போளன நீ தர்ணோம்
செலவுஆயிரன்னுலா
ஆஹ்
கேட்டீங்க அ பிச்சிருவனுபவ
விச்சருாங்கன்னா அப்ப அவளதான் நீ உனக்கு கையலே அவ்ளுக்கு
நா வந்து நானூறு ரூபாடா நா ரூபா பிச்சு போன்டா ஒரு கேட்டரிங்க ஆடர் புடிச்சு போண்டா ஒரு மாசத்துகு அத்து கேட்டுக்குங்கலூறுூபாிச்சுன்னே இப்ப ஒருத்து கட்டடுக்கு பாரா நமளுக்குதான் லாபம்
ஹம்
ஆஹ்
அந்த மாரியா
அவ அது புடிச்சுபான் புடிச்சுகினு அவன் போட்டுப்பான் அப்பறம் ஒரே மூட்ட காச சுந்தனா
ஆஹ்
நம்மளுக்கு தான் லாபம்
ஆஹ் விஷ்ணு அண்ண ஊர் பசங்க கேட்டரிங்னா தரமா புடிப்பானுங்களா
இப்ப நாலக்குறதுரா
நீப்போவியா
ஆஹ்
போன் பன்னி தந்தாவுனுங்களா
அப்டி இ அப்ப அலல்லா எப்டி இரு வர இன்டரெஸ்ட் இருந்தா போக வேண்டியதான்
சரி போலாம் நீங்க போற இன்டரெஸ்ட் சரி நீ கோவுக்கு போறனா நீ தந்தவும்தானா
கோவா போலன்னா தர தேவயில்ல
சத்த ஆன போனா தந்தாகணும் நீ கேட்டரிங் போல கூட தரணும்
உம்
உன் கைகா நீ அது நீ வேலக்கு போயடா விஷன கேட்டரிங்
அடிய அதுன சலவு வரும் அதாலான் போ ஒரு ரெண்டுலடு பப்ப நானூறுபா சொல்ல
ஆமா அதான் அவளும் பிச்சு பானுங்க அவ்ளோதான்
ஆஹ் ரெண்டு வேல எவன் கொடுப்பான்
உம்
அவளல எதுனா செஞ்சுட்டு போ வேண்டியதுதான் ஆமாஒன்லி பிரியாணி கேட்டரிங் தான் தேஜான
மதிய ஆச்சுன்னா பிரியாணி அடிச்சுநவுத்துலாம்
எதன்னா ஒன போ வேண்டியதுதான் பிரியாணி கேட்டரிங் போயிட்டு
உங்க ஊர்பசங்க செய்வங்க களடா விஷ்ணு எல்லாரும் செய்வானுங்களா உண்ணிய மட்டும் செய்ய விடுவாணுங்களா செய்ய மாட்டாங்க
அத எ கேட்டரிங் மட்டும் தான் உம் ச் இப்ப வருது அதேது நோது கேட்ரிங் போய்டு ஜால்யா இருக்க வேண்டி தான்
போடே டேய் விஷ்ணு வீட்லே இரு சேரி காலேஜ் என்னடா காலேஜ் சேந்டியா இல்லையா
நாளை ரெடி பண்டா காலேஜ்
எந்த காலேஜ் ஜி
கட செஞ்சுட்டி இருக்குற ப்ப கரஸ்லா போல்லாம்
அதான் எந்த காலேஜு
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எங்க
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்க அத காலேஜ்ரா
அதுவோ ஒரு காலேஜ் தானா
உஹம்
அது ஒரு இதுநெசே அது ஒரு இது விட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதோட இப்ப எல்என்ஜி மாரி எல்என்ஜி பிரசிடென்டு
அது ஒரு காலேஜ்
உம் அதுவே ஒரு காலேஜ் தா அதுலந் அதுலருந்து காலேஜ் இன்வை இருந்தா
ஆஹ்
வருகுது வருகுது அது கோவில்லா
ஆமா
போல அங்க தா
அதான் அதான் யூனிசிட்டி கரேசன் பண்ணுவோ
சேந்துக்கலாம் ஆஹ்
ஆமா ஆமா பத்து நாப்பது ஆயிச்சு கட் பண்றி
சரி ஆச்சுன்னா
சேரி சேரி ரொம